வணக்கோ சகோ
வணக்கம் ப்ரோ ஆ நல்லா இருக்கே சொல்லுங்க
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க நீங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
ஆ இங்கியு எல்லா நல்லா இருக்காங்க சகோ நன்றி அப்றோ வேலை எல்லா எப்டி போய்ட்டுருக்கு
வேலலா நல்லாதாச்க போயிட்டு இருக்கு
சேரிங்க சேரிங்க சேரிங்க சகோ சேரிங்க சகோ சேரிங்க சகோ
ம்
ரொம்ப வெயிலோட தாக்கோ ரொம்ப அதிகமாக இருக்குங்களா எப்டி இருக்கு நீங்க இருக்கற எடத்துல
அ இருக்க எடத்துலை இன்னைக்கு ஒரு அளவுக்கு பரவால்ல நேத்து இந்த போன வாரத்துல்லா ரொம்ப அதிக தா
ம் செரிங்க சகோ தண்ணில்லா நெறைய குடிங்க தண்ணில்லா குடிக்கிற பழக்கோ இருக்கா ஆ செரிங்க நம்ப என்ன ச சகோ
ஆ ஆ தண்ணி குடிச்சிட்டுதா ப்ரோ இருக்க
சேரிங்க சேரிங்க சகோ தண்ணி எப்டி வெள்ள பா ட்டல்லா வாங்கி குடிக்கிற மாரிங்ளா எப்டி வீட்லருந்து எடுத்துட்டு போயிருவீங்ளா வேல செய்ற எடத்துக்கு
வீட்ல இருந்து தா வீட்ல இருந்தே என்ன அப்படி வீட்ல இருந்து எடுத்துட்டு போக முடியிலன்னா வெளிய வாங்கிதா ஆகணு
சேரிங்க சகோ
முடிஞ்ச அளவு வீட்ல இருந்து தண்ணிய காய்ச்சு எடுத்துட்டு போறது ரொம்ப நல்ல நல்ல விஷயோ அதுதா ஆனா வெள்ல இருக்குற தண்ணிய வந்து அது எப்பேயர்ப்பட்ட தண்ணின் நமக்கு தெரியாது அது என்னா கலக்குறாங்க அதுல எப்ப அது பேக் பண்ணன்து எப்ப அதுக்கு எப் எப்ப அது காலாவதி ஆகு எதுமே தெரியாது அந்த பாட்டலு வந்து அது சரியான முறையில வந்து சுத்திகரிச்சிருக்காங்கள அதுவு நமாக்கு தெரியாது ஏதோ நம்ம தேவைக்கு அவசரத்துக்கு வாங்கி குடிச்சடுறோ அத
ம்
அதனால முடிஞ்ச அளவு நானுமே வந்து தண்ணி காச்சிட்டு
ம்
அது அப்டே இதுல பாட் ல அடச்சிதா எடுத்துட்டு வரோ போற எடத்துக்கு எடுத்துட்டு போவோ ஆமா
சேரி நல்லது நல்லது
ஆமா ஆமாங்க சகோ நம்ம ஒடம்ப நம்மதான பாத்துக்கணு அதுதா
ஆமாங்க
அப்ப இப்போ இப்பப்ப நோய் பாத்தீங்கனா எக்கச்சக்கமா பெருகிட்டு போயிட்ருக்கு இருக்கிற நோய்க்கே வந்து மருந்து கண்டுபிடிக்க முட்ல்ல முடியில ஆனா புதிய புதிதான புது புது நோயாக இப்ப வந்துட்ருக்கு அதுதா கொசுக்கள் கொசுக்களயா அதுவு மழை காலத்துல கொசுனால நெறைய நோய்ங்க வேற பரவு ஆ அதையு நம்ம பாத்துக்கணு ப்ப வீட்ட சுத்தி எ வீட்ட சுத்தி தண்ணி தேங்காம
ம் அதிகமா கொழந்தைங்களுக்கு தா அது பாதிப்பு
ஆமாங்க ப்ரோ உங்கள் வீட்டு பாதைல எப்டி சகோ தண்ணிலா தேங்குற மாரி இருக்குங்களா மழை காலத்தில
இல்ல இங்கிட்டு இங்க அவ்ளோ இல்ல அங்க ஒரு சில எடத்துலதா பள்ளமாயி அப்டி தண்ணி நிக்கு
ம்
த்தபடியு எல்லா வீட்லையு
ஃபுல் தாழ்வான பகுதியாக இருக்கு ஆ அப்போ அங்க தண்ணி தேங்கு ம்
என்னது
அதா வீட்ட சுத்தி தண்ணி கொஞ்ச தேங்குகிற எடத்துல கொஞ்ச அங்க பாத்து கவனமாக இருக்கணு அது தா ஆ கொசுக்களால நெறைய நோய்கள் பரவிட்ருக்கு டெங்கு டெங்கு மலேரியா இந்த மாரி இதெல்லா உங்க நண்பர்களுக்கு யாருக்காவ்து வந்து நீங்க பாத்த அனுபவலா இருக்குங்ளா
நா நண்பர்களுக்கு வந்து டெங்கு வந்துருக்கு பாத்துருக்கே
சேரிங்க சேரிங்க சகோ
ம் மத்தபடி ஏது
வீட்
அதிகமா காய்ச்சல் வந்துருக்கு ரொம்ப அதிகமாக காய்ச்சல் வந்து அப்டியே படுத்துருப்பாங்க
சேரிங்க சகோ
ம்
டெங்குன்றது ரொம்ப கொடுமையான நோயி ரொம்ப பயங்கரமானது பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு
ம் ம்
ஆமா ஒடம்புல உள்ள எதிர்ப்பு சக்திய ஃபுல்லாத்தையு அப்டியே கம்மி பண்ணிரு முழுக்க
ம்
ஆமா நா நானுமே அனுபவ பட்ருக்கே அந்த வீட்லயே வந்து எ பொண்ணு க்குமே வந்து வந்து நா ஆ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் ட்டு அதுக்கப்பற கொஞ்ச ட்ரீட்மென்ட் பாத்துட்டு வந்தோ அதுக்கப்பறந்தா அதுக்கு வந்து ஒரே ஒரு மருந்து தா அது வந்து இயற்கையாவே நமக்கு கெடைக்குது அதாவ்து உங்களுக்கு தெரியுமா நம்ம பப்பாளி எல இருக்கு இல்லையா
ஆமாம்மா அது பப்பாளி எல சார வந்து இது பண்
ஆமா பப்பாளி மரத்த வந்து அது எலைய நல்ல ஆமா சாறு எடுத்து குடிக்கணு அத குடிச்சா நல்லா எதி்ர்ப்பு சக்தி அதிகமாகு அதே மாரி நம்மளு குடுத் த்தது நம்ம வீட்லயு குடுத்து அதுக்கப்றோ எதி எதிர்ப்பு சக்திலா கொஞ்ச அத் திகமாயி பொண்ணு நல்ல நெலமைக்கி வந்தா அது வரைக்கும் கொஞ்ச கஷ்டமா தா இருந்தது ஆமா ஆனா இயற் க்கை நமக்கு இயற்கையிலயே நெறைய மருந்து இருக்கு அத கரெக்ட் நம்ம பாத்து அத பயன்படுத்திக்கணும்
ஒக் ம்
ஆமாங் சகோ இந்த வெயில தாக்கு புடிக்றதுக்கும் நெறைய இயற்கையே நமக்கு குடுத்துருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கனா இளநி பதனி
ம் பதனி பதனி இப்பதா பதனிக்கான காலம்
பதனினா சாப்பற சாப்ட்ருக்கீங்களா சாப்பற பழக்கம் இருக்குங்களா
ஆ இருக்கு நம்ம வீட்டு மரத்திலலா இதா தெரியும்
வீட்டு பக்கத்துலே மரங்கள் நெறைய இருக்குங்களா
ஆ இருக்கு இருக்கு
சேரிங்க சேரிங்க சகோ நொங்கும் நல்லா இருக்கும் நொங் ங்கு வந்து ஆ ஒரு அற்புதமான உணவு அதுவும் இந்த கோடை காலத்துல
ஆமா ஆமா இப்ப அதுதா இப்ப நொங்கு நுங்குக்கான காலம்தா இது
ஆமாங்க சகோ அதுவும் இப்போ அதுதா ஜூன் மா மே மே ஜூனு ஆ ஜூன் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்பறம் முடிஞ்சிடும்
ம்
ஆனா இளநி அப்டி கெடையாது நமக்கு வ வரு வருடம் ஃபுல்லா கெடைக்க கூடிய ஒரு பொருள் வந்து எளனி ஆமா எளனிலையு நெறைய நன்மைகள் இருக்கு எளநி அதுல இருந்து கெடைக் கூடிய அந்த வலுக்கையும் சாப்புடுது மூலமாக எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் உடல் சூட்டையும் வந்து ரொம்ப தனிக்கும் ம் ஆனா நீங்களும் கெடைக்கிற வாய்ப்புல எளநி கெடைச்துன்னா கண்டிப்பா குடி குடிங்க அதுவும் ஒடம்புக்கு ஒரு ஊட்டசத்து
இங்க இளநீல்லா இங்கே நம்ம தோப்புலயே இருக்கு நம்மளே இங்கே வெட்டியே குடிக்கலா
ம் சொந்தமாவே தோப்பு இருக்குங்களா நமக்கு
ஆ ஆமா
சேரிங்க சேரிங்க சகோ ம் இளநீ தொழில் பண்ணறீங்களா நீங்க அப்ப
இல்ல தொழில்லா பண்ணல தோப்புல இளநீ இருக்கு நொங்கு இருக்குது ஆறு ஆறு பனைமரம் இருக்கு
சேரிங்க சகோ ரொம்ப நல்லதா போச்சு ம்
தென்ன மரம் தென்ன மரமும் இருக்கு
சேரிங்க சகோ
ம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஏக்கராவுக்கா இருக்கு தென்ன மரமும்
ஓ வச்சிருக்கீங்க ம்
ஆமா அதுல அதனால பிரச்சனயு இல்ல கிணறும் இருக்கு
சேரி சேரி சேரி நீ கிணத்து நீர் பாசனம்
ஆமா
சேரிங்க சகோ அதுக்கு அந்த நோய் வராம இருக்கதுக்கு அதுக்கு என்னா பராமரிப்பு பண்றீங்க மரங்களுக்கு அது தனியாக மருந்து பூச்சி மருந்து அந்த மாரி ஏதாவது போடுறீங்களா இயற்கையா எதாவது இருக்கா இல்ல செயற்கையா போடுறீங்களா
இந்த செயற்கையா போட்டா எளநீயோட இது பலன் கிட்டுரு எளநீ ஏர் நாம செயற்கையா போட்டா எளநீயோட பதமு கெட்றூ மரத்துக்கூ கெடுதல்தா
ஆ
இப்ப நம்ம இயற்கையாவே நம்ம வந்து இது மாட்டு சாணொ ஆட்டு சாணோங்கிற மாரி எடுத்து அத பயன்படுத்தியே போட்ணு மொத்தமா
செரிங்க சகோ
மத்தபடி வேறலா செயற்கையா போட்டா வந்து எளநியோட டேஸ்ட்டு கெட்டு போயிரு அப்பறோ அத வந்து விற்பனைையு பண்ண முடியாது
தண்ணீஸ் சீக்கிரமாக ஒரு மாரி ஊசி போன மாரி வாசன வருன்னு சொல்ல வரீங்ளா
ஆமா ஆமா அந்த மாரி வந்துரு அத வந்து திரும்ப தெவ்ச்சுக்கூ ஆகாது
செரிங்க சகோ எரநீ எல்லாமே மரங்கள்லா நாட்டு காயா இல்ல ஹைப்ரிட் மாரி பண்ணிகிட்டுருக்கீங்ளா
இல்ல எளநீ வந்து நம்ம தென்ன மரம் நார்மலா இருக்கிற தென்ன மரந்தா
ஹைப்ரிட் மாரில்லா கெடையாது
அந்த மாரி இதெல்லா கெடையாது
ம் நறைய பேர் வந்து லாப நோக்க லாபத்து நோக் கத்துனால
ஹைபிரடு பாத்தீங்கனா நம்ப இருக்கிற தென்ன மரத்த எளநீயோட அது ரொம்ப பெருதா இருக்கூ ரொம்ப பெருசா இருக்கூ அது எளநீ எளநீயோட சைசு உங்களுக்கு தெரியு பாத்தாவே தெரியு
அ ஹைப்ரிட்டுனா நம்ம காய் கொஞ்சொ பருமனா இருக்கணு இல்லயா நா அ சாதாரன காயோட அது கொஞ்சோ பருமன் கொஞ்சோ அதிகமா இருக்கூ இல்லயா ஹைப்ரிட்னா
ஆமா அது கொஞ்சோ கெட்டியா இருக்கற மாரி இருக்கூ
ஆமா ஹைப்ரெடுனா அதிகமா பருமன் அதிகமா இருக்கூ தண்ணி அதிகமாக இருக்கூ வலுக்க இருக்காது இல்லயா
வழுக்க இருக்காது வழுக்க இருந்தாதா அதுதா நாட்டு காயி
ஆமா ஆமா
ம்
தென்ன மரல்லா வந்து பச்சக்காயா இல்ல செவ்வ செவ்வரனியா வச்சருக்கீங்ளா
தான் செவ்வளநீ இல்ல
செவ்வளநீ கடையாது ஃபுல்லா பச்சக்காய் தானுங்ளா செரி செரி செரி செவ்வளநீனா ரொம்ப வ பராமரிக்க பராமரிப்பு அதிகமா அது சகோ செவ்வளநீ செவ்வளநீ வந்து பாரமரிப்பு அதிகமோ அது
எது எதுக்கு சகோ
வளக்கர்து வளக்கரதுக்கு தோப்புல செவ்வளனி செவ்வளனி
பணத்துக்குலா
கேக்குதுங்ளா சகோ
ஆ கேக்குது விட்டு விட்டு கேக்குது ஃப்ரோ
அப்டிங்களா எதோ எதோ ப தொந்தரவு இருக்கு போல சரியா நமக்கு அலைகள் சரியில்ல சரிங்க சகோ அடுத்த அழைப்புல நம்ம
காதல்
பேசலா
ம் சேரி
சரிங்க சகோ சரிங்க சகோ இங்க உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிங்க சகோ நன்றி சகோ
நன்றி நன்றி
நன்றி நன்றி